ஹலோ வ வணக்கம்மா என்ன பண்றீங்க
நா என்னம்மா பண்ணுவே இப்ப பத்து மணி ஆயிடுச்சு துணிங்கல்லா தொவச்சு வச் அத இப்ப மடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கே
ஐயோ நீ சொல்லும் போதுதா ஞாபக வருது காலையில தோச்சுது ரெண்டு பெட் சிட்டு மிஷின்க்குள்ள அப்படியே இருக்கு எடுத்துட்டு வந்து காய கூட போட்ல காயப் போட்ருந்த ஆய்ந்துருக்கு பெட் கவர் துவச்சு வச்சே ரெண்டு
ம்
காய போட்ருந்தா ஆயிருக்குமேன்னு யோசிக்
வெயில்ல நல்லா மாடியில போட்டு உடுங்க நல்லா காயிட்டு வெயில வந்து எப்பமே நல்லா காஞ்சிட்டு பிறகு யூஸ் பண்ணுங்க அந்த பொருள அப்ப தா வந்து நல்லா இருக்கு
ஆமா ஆமாங்க அப்படித்தா பண்ணனு ஏன்ன காலையில ஒரு ட்ரிப் வெயி இல்ல தம்பிது ஹாஸ்டலுக்கு போறானா காலேஜுக்கு அத்னால வெயில அவன்ந்து போட்ட ஒரு எடத்துல அதுக்கு அப்புறோ திருப்பி அந்த பெட்ஷீட்டு போட்டு விட்டுட்டு அப்டியே மறந்துட்டேங்க
சூப்ருங்க சூப்ருங்க நல்லா மறந்துட்டுக்கிறீங்க வெரி குட்ங்க மறக்க கூடாதுங்க ஒரு ஒரு பொருள இப்ப எப்படியு நம்ம ரொட் டீனா எவ்ளோ வேல செய்வோ துணி துவைப்போ சாமான் கழுவோ சாப்பாடு செய்வோ அதுக்கப்றோ குளிப் போ கொஞ்ச நேர தூங்குவோ வட்டு மறுபடியு ரொட்டீன் ஒர்க்கு என்னன்ன மத்தல்ல நம்ம என்ன பண்ணிரு துணி துவச் எடுத்து மடிச்சு வைப்போ அன்னிக்கே கொஞ்ச சோம்பேறி இல்லாம மடிச்சு வச்சுட்டு படுத்துட்டோனா சீரியஸாவே அடுத்த நாள் அந்த அது மறுபடியு எடுக்கணுமேன்றது சோம்பேறி இல்லாம அன்னிக்கயே முடிச்சுட்டோனா அந்த வொர்க்கு அன்னிக்கே முஞ்சிடு பெட்டர் வந்து அன்னைக்கே முடிச்சிருது
நா அந்த அளவுக்கு வேலையெல்லா செய்யறதே இல்லப்பா கொஞ்ச ரொம்ப சோம்பேறியா உடம்பு ஆயிடுச்சா அதனாலயே நறைய பிரச்சனையு கொடுக்குது
ம்
வேல இனிமேல் செய்ய பழகிக்கணு
பழகுங்க கண்டிப்பா அதல்லா வந்து அ எப்டி சொல்றது அ உண்மையா வந்து நம்ம எவ்ளோ ஃப்ளெக்ஸிபுளா நம்ம ஒடம்ப வெச்சுகறமோ அத வந்து அந்த ஒடம்பு வந்து நம்ம பின் காலத்துல அது ரொம்ப தாங்கு நம்பள எவ்ளோ நோய்வாய்பாட்டாலு நம்ம எவ்ளோ பாத்துகறமோ அத அத வந்து உன் இன்டர்நெல் உள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது இதயோ இருக்கு கல்லீரல் இருக்கு ஆ கிட்னி இருக்கு குது நுரையீரல் இருக்கு இந்த அஞ்சு உள்ள வந்து ராஜன் இது என்னா சொல்லுவாங்க ரா எதாசு ஒர்க் பண்ணுவாங்க உள்ளக்கற்து கனையு இந்த அஞ்சு வந்து ராஜ உறுப்புகள்ன் சொல்லுவாங்க இந்த அஞ்சு உறுப்பு ஒண்ணு செயல்லிலந்தாலு நம்ளோட ஒடம்பு வந்து அவ்ளோதா நம்மள வந்து கப்பாக்காது இத விட பெஸ்ட் வந்து மூள மூளைக்கு வந்து நெறைய வேல குடுக்க கூடாது அது ரொம்ப டைய டயடாய்டுமா
ஆமாங்க ஆமாங்க நா அதுக்கல்லா குடுக்கற்தே இல்லைங்க
ஆமாங்க நா கூட அதிகமா குடுத்துகற்தே இல்லங்க ஏனா மூளைக்கு குடுத்துட்டு அதுகுள்ள யாருங்க ஓறியாட்றது
ஆமாங்க
ம் ம் நம்ம ஏற்கனவே ஒரு மாரி கலண்ட மாரிதா இருப்போ அதுல இதுக்கு வேற அதிகமா வேல குட்த்துட்டு மறுபுடியு இப்ப லாஸ்ட்ல நம் பாட்டுகு தானா பேசுற மாரி ஆய்டோனா என்னா பண்றதுங்க
அதும் கரெக்டுதாங்க ஏங்க நம்போ சின்ன வய்சுலலா இருந்தோ இல்லியா அந்த கோட்ரஸ் கோ அந்த பக்கோ போய் பாத்துருகீங்ளா இப்
ஆ பாத்தங்க பாத்துட்டு நெஞ்சே ஒடஞ்சுருச்சுங்க எனக்கு
எப்போ போனீங்க
நீ உங்க வீடேல்லா அழிச்சுட்ருக்காங்க உங்க வீடேல்லா அழிஞ்சுட்ருக்குங்க தர மட்டோ ஆய்ட்ருக்குங்க தர மட்டோ ஆய்ட்ருக்குங்க சந்த மாரி தெரிதுங்க அப்டியே பெரிய எடோ பண்ணி விட் விட்டுட்ருக்காங்க அப்டியே நடந்து போ சொல்லுங்க
கோயில் இருன்சுல்ல அந்த கோயில் பண்டிக்கு அங்க ஒருத்தர் கூப்ட் டாங்க அந்த பண்டிக்கு மட்டு போன வர்ஷோ போய்ர்ந்தங்க
அப்புடிங்ளா ஆ சொல்லுங்க சொல்லுங்க சூப்பருங்க மலர் மலருன்ரவ்ங்ள பாத்தீங்ளா
அவ்ங்ள பாக்லைங்க ராஜு அப்றோ ஹரி ன்னு ராஜுன்றவ்ங்க இன்னு கொஞ்ச பேரெல்லா பாத்தங்க
அந்த ஹரின்றவுங்க தானங்க அந்த கோயில் எடுத்து நடத்துறாங்க அவ்ங்க அவ்ங்க அம்மா இருக்காங்ளா இன்னும் உயிரோட
அது இருந்தாங்கன்தா தெர்லிங்க பாக்கல அவ்ங்க ஒய்ஃபு பசங்கல்லா இருந்தாங்க ஆனா நல்லாரு அப்போதா அவுங்க போய் பாத்த பழைய ஃப்ரெண்ட்ஸலா பாத்தோ அதுக்கப்றோ அது பின்னாடி ஒரு வீடு ஒண்ணு இருன்ச்சில்ல அது அதுக்கு கோட்ரஸ்க்கு அதாது நீங்க இருந்த வீடு இருந்ததுல பழைய வீடு அதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க அங்க ஒரு கறிக்கட இருக்கு அந்த கறிக்கடைக் கி நேர ஒரு வீடு இருக்கு அந்த வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்தது நாங்க போன வர்ஷோ ஒன்ற ஒரு வர்ஷோ இருக்கு அப்பப் போய் சேல்ஸ்க்கு பாக்லா வாங்கறதுகாக நாங்க போய் பாக்லான் போனோ அங்க ஆ பாத்துட்டு கொஞ்சோ வீடு சின்னசா இருந்த மாரி இருந்ததுன்றதுனால விட்டுட்டு வன்டோ அப்பதாங்க அந்த ஏரியாக் போய் ந்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருன்சுங்க அந்த எடோ பாக்கற்த் த்துகு எதுமே இல்ல ஆனா நம்ப குட்டி குட்டியா இருக்கும்போது வீடெல்லாம் பெர்ஸ்
பெர்சு பெர்சா தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு தெருவும் அவ்ளோ ஸ்பெஷலா இருக்கும் இப்போ அப்படியே பிளாங்க்கா நிண்டங்க அத போட்டோ எடுத்து எங்க அம்மாக்கு அன் பிர்ந்தங்க எங்க அம்மா அது பாத்துட்டு எங்க பாலடஞ்ச பங்களாங்கிட்ட நின்னுக்கிற கேக்குறாங்க எங்க வீட்டயே மறந்துட்டுக்றாங்க அவங்க அதுக்கப்பறமா அம்மா நம்ப வீடு நம்ப எறந்த வீடுதாமா நம்ப இருந்த வீடு தான் இந்த நெலையில இருக்குதுன்ன எங்க வீடு அழி வெளில இருக்கு அந்த அந்த எடத்த மட்டும் ஒரு நாலு வீடு மட்டும் விட்டுட்டு இருக்காங்க அ இந்த பக்க இருக்ற ஆறு பே கோட்ரஸ்ஸு அந்த சின்ன கோட்ரஸ்ஸு அந்த ரெண்டு மூணு கோட்ரஸ்ஸ அப்டியே எடுத்துட்டு இருக்கறாங்க
ஆமங்க அந்த கோட்ரஸ்ல அப்பயும் அந்த ஒருத்தரு இருக்றாங்க ஒர் ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க அது யாருன்னு சொல்ல வேணா பட் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க நீங் வந்தீங்ன்னா நம்ம நேர்ல போய் பாக்கலாம்
செரிங்க செரிங்க கண்டிப்பா
சரிங்ளா ஒரு நாளைக்கு வாங்க லீவு்ல நம்ம பழைய இடத்த எல்லாம் சுத்தி பாத்து ட்டு வரலாம் என்கிட்ட வண்டி இருக்கு ஸ்கூட்டி இருக்
எனக்கும் ஆசையா இருக்குதுங்க ஆமாங்க எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குங்க போயிட்டு வரணு அ ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுங்க எனக்கு அந்த பக்கம் போறதுக்கு அ நானு ஹஸ் பண்ட் தான் கார்ல போனும் அந்த பக்கம் ஆக்சுவலி நாங்க அந்த பக் க்கொ எப்டி இதுக்கு போனம்னா ஜோளார்பேட்டைக்கு வந்துட்டு என் தங்கச்சியை டிராப் பண்ணிட்டு அந்த பக்கொ தான் போணு நாங்க அ கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு அப்டியே டாம் பாத்துட்டு வரலான்னு அப்டியே போனோம் திடீனு அந்த வழியா போயி எங்க வீட்டுக்காரு வா உங்க வீட பாத்தர்லாம் வானு எறக்கி விட்டாரு நஜமாவே கண்ல முட்டினு வந்துச்சுங்க தண்ணி நம்ப அப்ப வாழ்ந்த எடம் நம்ப விளையாண்ட எடம் நம்ம நிண்ட இடத்த பாக்கும்போது நஜமாவே கண்ணு ரொம்ப அ ம னசே அங்க ஒரு மாரி ஆயிட்ச்சுங்க எனக்கு அது பேச்சே வரலங்க அப்பவே சொல்ல முடியல என்னால ரொம்ப கஷ்டமாயி போச்சு ம்
அது நானும் பாத்தன் அந்த எடம் அதுனால் தான் நேர்ல போலாம் நானு இப்போ ஒரு வாரத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வந்துருந்தாங்க திருப்பத் தில இருந்து அவங்கள கூட்டிட்டு போய் நான் எல்லாத்தையும் காமிச் இதுதா நாங்க சின்ன வயசுல இருந்த ஏரியா நாங்க படிச்ச ஸ்கூலு அதாவது அங்க இருக்குற யா ஒ ரு அக்குலோண்டியன் ஸ்கூலு இங்லீஷ் மீடியம் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு இப்ப ஸ் சினிமா ஷூட்டிங் எடுத்துருக்றாங்க
ஓஹோ சூப்பருங்க சூப்
அதாவது இப்போ ஜனவரியிலயோ பிப்ரவரியிலயோ போன ஒரு டெ த்துக்கு ஒரு ஃப்ரெண்டோட டெத்துக்கு போய்டிட்டு உளுக்கு கால் பண்ண இல்லையா அப்போ வந்துட்டு அங்க இன்னொரு ஃபிரரெண்ட் ஒருத்தர் பாத்தட்டு எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாரி ஷூட்டிங் எடுடுத்திருந்தாங்க வந் து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வந்து வந்து ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்க சினிமா ஆக்டர் கூடல போட்டோ எடுத்துச்சிருந்தாங்களா அவங்க பொண்ணு அத காமிச்சாங்க நம்ம ஸ்கூல்ல அந்த படம் பேரு கண்டு புடிச்சிட்டு
ஆ கண்டிப்பாங்க தியட்டர்ல போயிட்டு நம்ம எங்க ஸ் கூல்ன்னு பதிவு பண்ணுறோங்க
ஆமாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எத்துருக்காங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல போய் எடுத்திருக்காங்க நம்ம அந்த எந்த படத்து நடிச்சிருக்காங்கன்னா அ‌ ஒரு அந்த ஒரு படத்துல அ புஷ்பா புர்சன் புஷ்பா புர்சன் சொல்றாங்களே அந்த படொ என்ன படொ ஞாபகம் இருக்குதுங்களா அதுல அந்த ரோபோ சங்கர் வந்துட்டு ஞாபகம்றுதிய ஆயிடுவான்
வந்தா வெள்ளைக்காரங்க
ஆ அதுல இந்த முட்ட கண்ணா ஒருத்தருக்காங்க எனக்கு அவுங்க பேரு தெரியல
ப்பாவ மாரி பாருங்க சொல்லுங்க
போலீஸ் ட்ரஸ் போட்ன்னு அவரெல்லா வந்துருக்காருங்க
ஆஹஹ லாலா கடசாந்தின்னு ஒரு பாட்டு வரும் பா ருங்க அதை உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து வருவாரு பாருங்க நீங்க சொல்றவரு
ஆமா ஆமாங்க அது மாதிரிதாங்க ஒரு ரெண்டு மூணு பேரு இந்த மாரி காமெடி ஆக்டருங்கதா வந்துருந்தா ங்க இது எனக்கு தெரிஞ்சு காமெடி ஃபிலிம் மாரிதா இருக்கு ஏன்னா அந்த போலீஸ்காரங்கலல்லா பாக்கும்போது கொஞ்ச காமடியாதா
ஆனா அந்த ஸ்கூல் பர்ட்டிகுலர் வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூல்ல படிச்சவராக யாரா இருக்குங்க சினிமா துறைல இருந்துட்டு அந்த பள்ளி எடுக்கணுன்றதுக்கா கண்டிப்பா வந்துருவாங்க ஒரு ஆர்வமா இது நம்ம நோண்ட நோண்ட தெரிஞ்சுருங்க ஆ கண்டிப்பா
டேரக்டரா இப்போ எங்க வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டா நிறைய பேர் டேரெக்டர்ல எதாவது ஒருத்தர் நம்ப ஊருக்காரங்கதா கூட்டிட்டு வந்தாங்களாங்க உண்மை அதுதா அவருக்கு ஃப்ரெண்டு தானா அவரு அதாவது ஃபைட் மாஸ்டரா டேரக்டர் எதோதா சொன்னாங்க
ம்
அவரு தாங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு அந்த இடத்துல அவரு என்ன பண்றாருன்னா இங்க இருந்து இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லா டிரைவரா ஆளுங்கள போட்டு அனுப்புறாங்க எதாவது ஒரு வேலையில சேத்து விட்டுறாங்க அவுங்க அந்த மாரி வேலையெல்லாம் பாக்குறாங்க
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா எனக்கு அப்படிதாங்க தோணுது இது அப்படிதா இருக்கும்ன்ற மாரிதாங்க தோணுது ம்
ஆமாங்க
ம் சூப்பருங்க அருமையா ஒரு விஷயோ சொல்லிருக்கீங்க அந்த பட படத்தோட பேர் தெரிஞ்சுக்குங்க என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ கண்டிப்பா அத போய் நம்ம பாக்குறோங்க
நம்பளோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க நம்மளோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க சொன்ன அவுங்க நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேங்க உங்ககிட்ட இருக்கு நா அப்புறமா நா உங்க கிட் நீங்க ஃபோன் பண்ணி படத்தோட பேர கேட்டுட்டு அது இப்பதா எடுத் துருக்காங்கனா கிட்டத்தட்ட ஒரு
இருக்கு ஆவுங்க இன்னு ஒன்ற வருஷ கூட எடுப்பாங்கங்க அது எவ்ளோ சீக்கிர எடுத்து முடிக்குறாங்கனு எப்ப வெளி வருதோனு பாத்துட்
அட நீங்க வேற ஏ வீட்டு வாசல்ல நின்னு ஒரு ஷூட்டிங் பட எடுத்துட்டு போனாங்க ஏ வீட்டு வாசல்ல கேட்டு நின்டு இது எடுத்து கிட்டத்தட்ட பத்து வருஷோ ஆகுதுங்க இன்னு எந்த படோன்ற எனக்கு பேர் தெர்லீங்க கேட்டா வேலூர் மாவட்டன்னு சொல்ட்டு போனாங்க திருப்பத்தூர் மாவட்டன்னு சொன்னாங்க ஆனா அப்பத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டமே பிரிக்கலிங்க
ஆமாங்க ஆமாங்க வேலூர் மாவட்ட படோ வந்துச்சுங்க இவருது அந்த ஈரம் படத்துல இருக்கிறாங்கள வில்லன்
அந்த டேரக்ட்ரு நம்பூருக்காரங்க யாரோ போலக்குதுங்க
ஆமாங்க வேலூர் மாவட்டத்துல வந்து அந்த வேலூர் ஆ வேலி எல்லா இருக்குல்லங்கள அங்க கோட்ட வேலூர் கோட்ட அத காட்டியிருப்பாங்க பாருங்க அத அந்த படத்துல ஒரு பாட்டுல அந்த அந்த வேலூரு
ஏங்க இங்க வந்த ஹீரோ ஹீரோயின்னை யாருன்னே எனக்கு தெரியலைங்க இங்க வந்தவு ங்க பாக்கத்துக்கு புதுசா இருந்தாங்க அதாவது ஒரு பொண்ணு நடந்து போற மாறியு ரெண்டு பேரு பைக்ல இது
ஆமாங்க ஆமாங்க தோழி இதோட நம்ம நேரம் முடிந்து விட் டது ந நன்றி தோழி நன்றி தோழி நன் ஆ சரிங்க